ஹலோ ஆ எப்டி இருக்கீங்க ஆ கேக்குது கேக்குது கேக்குது உங்களுக்கு கேக்குதா உம் நல்லா இருக்கோம் என்ன பண்றீங்க சாப்ட்டாச்சா
இல்ல இல்ல இதுக்கப்புறந்தா சாப்புட்னு சாப்புட்லாமா வேணாமானு யோசிக் கிற வயிறு ஒரு மாரி இருக்கு
ஏன் கொஞ்சமாது சாப்ட்டு படுங்க நைட்ல எது சாப்டாம படுத்தா அப்புறம் தூக்
ஆமா என் பையன் வரா பாருங்க அழுதுனே நா எங்க வீட்டுப் பக்கத்துல கிரவுண்ட்ல உட்காந்துட்டு இருக்க என் பையன் என்ன தேடிட்டு வரான் தூங்கிட்டு இருந்தான்
அப்டிங்களா
உம் எங்க அம்மா இருக்காங்க அப்ப கூட பாருங்க அடம்பிடிச்சுன்னு வரான் அவன் உங்க பசங்கள்லாம் எப் அப்டியே
அவுங்க கொஞ்ச பெ பெருசானதால அது மாரி இல்ல மொதல்ல எல்லா அப்டித்தான் இருப்பாங்க ம் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல விளையாட்றாங்க அது மாதிரி
அப்புறம் என்ன பண்றீங்க
ஏ இப்ப தூங்கதா வெக்
உம் உம்
படுக்க வச்சிட்டு எல்லாரையும் படு அதாவது தூங்க ஒருத்தவங்க தூங்கிட்டாங்க இப்ப இன்னொருத்தவங்கள தூங்க வச்சிட்டு அவுங்க சாப்ட்டாங்களா
இல்லங்க அதான் சொன்னனே தூங்கிட்டான்
ஆ
தூங்கிட்டு கொன்னநேர கழிச்சு எழுந்து வராரு என்ன தேடிட்டு இங்க பக்கத்துலேயே கொஞ்ச கிரௌண்ட் இருக்கா கொஞ்ச காத்தோட்டமா வந்து பேசின்னுருக்கே
சரி சரி சரி இனிமேந்தா சாப் விட்டு திரும்ப தூங்க வைக்கணுமா
ஆமா ஆமா
ஓமா உம் ஏன் ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே தூங்க வச்சிருக்கலாம்ல்ல
எங்கங்கா அவ தூங்குரா நா தூங்குற என்னையும் தூங்க விட மாற்றான் அவ வந்து குழந்த இல்ல ரெண்டு வயசுதா அவது பால்வாடி போறானா அங்க தூங்கிடுறான் மதியத்துல கொஞ்ச நேரம்
ஹ் சரி சரி சரி
நா ஒரு ரெண்டு அம்பதுக்கா போய் கூப்பிட்டு வருவேன் பத்தா இன்னைக்கு தூங்கிட்டே இருந்தா
உம்
அப்புறமா எழுப்பாதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க அந்த மிஸ்சு அப்புறம் னா ஓ டி பி எல்லாம் போட்டு வெரிஃபிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணுமா இவங்களுக்கு இப்போதா நியூவா போயிருக்கா அப்புறம் அங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்து எனக்கும் வந்து நா சாப்பிட்டுட்டு படுக்கலன்னு பத்தா விட மாட்டற
அப்புறம் புரியலங்க புரியல ஹலோ
ஹலோ